ஹலோ ஆ அண்ணி ஆ கேக்குதா இந்தாதா இருக்கே
பாப்பா என்ன பண்ணுது
இந்தாதா அவ வெளியில போணு வெளியில போணுன் சொல்லிகிட்ருக்கா வெயில் அடிக்கிது அதுலயே போணுன்றா
ஆ புடிச்சு அடயப்போடு அங்குட்டு
ஆமா ம்
நீங்கல்லா தமிழ் மீடியோந்தானே படிச்சது
ஆமா நாங்க படிச்சது தமிழ் மீடியந்தா
ம் ம்
நாங்க லெவன்த்து டுவல்த்து படிக்கும் போது மட்டுந்தா அது வந்து கவர்மண்ட்டூ பிரைவேட்டு சேத்து அந்த செட்டியாரு வச்ச மாரி அதுக்கு மட்டு காசு கட்ணோ ம் உம் ஆமா நாங்க ஆ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்லருந்து டுவல்த் வரைக்கு அங்க தா
ஆ பஸ்ட் ஸ்டாண்டர்ல இருந்தே அந்த ஊர்லதா இருந்தீகளா
ஆஹ் ரோஹினிக்கு ஒரு வயசு அப்போ தான போனோ நாங்க அங்க
அ அதுக்கு முன்னாடி எந்த ஊர்ல இருந்தீங்க
அதுக்கு முன்னாடி இங்க கார குடியில
இங்கதா இருந்துகிலா ஓ செ
சின்னமுத்துமாரியம்மன் கோயில் இருக்குல்ல அந்த பக்கம் ம்
அப்ப சடன தா நீங்க அந்த ஊர்ல
ம் அ அங்க அப்பாக்கு அங்க வேல கெடச்சிச்சு
ம்
அது அப்போ அப்போ போனது
ஆனா எப்யுமே அமைதியா இருக்கு இல்ல ஊரு அ
பழகனோன தா இங்க வந்தவன ரொம்ப மா இதுவா தெரிஞ்சிச்சு பஸ்ட் ஸ்டாட்டிங்ல இப்போ பழகிடுச்சி அ ஆமா
ஆமா ஆமா நா
அங்க ரொம்ப அமைதியா இருக்கும்மா சவுண்டே இருக்காது நாங்க பேசினாலுமே பக்கத்து வீடு வரைக்கு கேக்குற மாரி இருக்கு கத்தி பேசுனா
அ ஆனா நீங்க இருந்த வீடு நல்ல வீடு இல்ல
ஆமா எந்த பிரச்சனையுமே இருக்காது
ஆமா
ம்
அவங்க ஓனர் என்னமோ அமெரிக்காவாம் ல
ஆமா அப் அவங்க அந்த ஓனர்ரு இல்ல எறந்துட்டரு அவ இப்ப தா எரந்தாரு ம் அவரு டாக்டரு அமெரிக்கா அதுதா இங்க அ உள்ள எல்லா போயிருக்கே அங்க தானே இது எனக்கு வச்சாங்க நிச்சயோ அங்க தான பண்ணாங்க அவங்கள்ட்ட கேட்டு தான அங் பண்ணாங்க என் அங்க தா பண்ணாங்க வி வீடு நல்ல பெரிய வீடு கட்டி போட்டு சும்மா வச்சிருக்குறாங்க அ அது விக்கிறதுக்கு எத்தன கோ எத்தனையோ கோடி போதுன்னாங்க அத்தன குடுத்து அவர் விக்க மாட்டேன்றாரு
அ பிள்ளைங்கல்லா இருக்காங்களோ ஒனக்கு
அ அவங்க எல்லாருமே அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாங்க அங்கயே அவங்க சொந்த வீடெல்லா இருக்கு
இங்க வந்துட்டு வந்துட்டு போவாங்களா பா
அ வருஷத்துல அ வருஷத்துல ஒரு தடவை வருவாங்க ம் அங்க திருவிழா வரு அப்ப வருவாங்க
ஓ இப்ப நீங்க இருந்த வீட்டுல யார் இருக்கா
ம் ஹு யாருமே இல்ல
அ
ம் அங்க அவங்க அவரு எறந்துட்டாரு ஓனர்ரு
ம்
அதனால அங்க யாருமே இல்ல பூட்டி தா வச்சிருக்கறாங்க
ஓ
ம்
அந்த ஊரு
அங்க வாடகையு கம்மி அண்ணி ஐநூறு ரூபா தா இந்த வீட்டுக்கு
அதுதா சொல்றே நல்ல பொல வெளிய எல்லா உங்களுக்கு நல்ல பொழக்கோ
ஆமா நல்ல எந்த ப்ரெச்சனுமே இருக்காது கொழந்தைங்க சின்ன பிள்ளைங்க இருந்தாலு ந ல்லா வெளால்லா ம்
நீங்க வந்து வாடகெல்லா எப்டி போட்டு வுடுவா அம்மா இங்க இருக்கீல
இந்த அவுங்க ரிலேட்டிவ் இங்க இருக்காங்க இ காரைக்குடிலே இருக் காங்க அங்க கோணாப்பட்லயு இருக்குறாங்க இவுங்க ரெண்டு பேர்ட்டையு யார்ட் டயாவ்து எங்க அப்பா போம்மோது குடுத்துருவாங்க காசு அப்டி இல்லனா தோட்டத்துக்கு இப்ப தோட்டம் பாத்துகிட்ருந்தாங்கோ தோட்டோ இருக்குல்ல
ஆமா ஆமா ஆ
அல்லே ஒருத்தவுங்கோ பாத்துகிட்ருந்தாங்க
ஆ
அவங்களுக்கு மாசோ ஐநூறுவா அதனால நாங்க அப்டியே குடுத் துருவோ அத அவுங்கோ வாய்ங்க்குவாங்க
ஆ
ம் ம்
இப்ப இப்பா தோட்டக்காரவகதா இப்ப எல்லாத்தியும் பாத்துக்குணு
அ அ அவுங்கும் ஃபஸ்ட்டே எறந்துட்டாங்க அவுங்களு இல்ல ஆமா ம்
து பயப்படாம இருந்திருக்கீயலே
ஆமா அது அப்பா இருந்தனால எதுமே தெரல எங்களுக்கு பகல்லெல்லா எதுவுமே தெரியாது அண்ணி கொஞ்சோ நைட் டானாதா கொஞ்சோ பயமா இருக்கு
ம்
ம்
பேய் எல்லா வந்துருக்கோ
பேய் பயோ இல்ல உங்க நெறைய திருடனுங்கள வருவானுங்க
அந்த செக்கிய வீடுகல்லா இருக் கோ
ஆ அங்க வீடு இரு க்கு எதயாவ்து ஆ எதாவ்து எடுத்துட்டு போறதுக்கு பண்றதுக்குன்னு வருவானுங்க
ம் பாத்திருக்கீயல்லா அப்படி எதுவு நடந்திருக்கா
ஆ நெறைய நடந்து கேள்விப் பட்டுருக்கோ ஆனா நேர்ல நாங்க பாக்கல சொல்லுவாங்க இந்த மாரி இந்த எடத்துல காலையில எந்திரிக்குமோது இந்த மாரி சொல்லுவாங்க இது மாரி இத திருடிட்டு போயிட்டாங்க அப்டின்னு கழுத்துலெருந்து காலையில அந்த மார்கழியில மாஸ்த்துலெல்லா சாமி கும்பட போவாங்கல காலையில கோயில்ல இந்த வீடிய காலையில அப்டி போமோதெல்லா ஒருத்தவங்களோட செயினெல்லா அப்புடே திருட்டிட்டு போயிருக்கானுங்க
ஆ
காழுத்துலருந்து பறிச்சு
ம்
ம் அதுக்கப்பறோ இது ஒருத்தவுங்க கவரிங் செயின் போட்டு போயிருந்திருக்காங்க தங்கோன் நென்ச்சி அது பறிக் க வந்துருக்கறானுங்க பறிக்க வந்தோனே அது கவரிங் சொன்ன நீ ஏன்டி கவரிங்க போட்டுட்டு வந்தே அதுக்கு நா அடி ச்சிட்டு போயிருக்கறானுங்க இதல்லா நடந்துருது ஆமா இதெல்லா அங்க நடந்தர்து
நீ எப்படி பஸ்ஸுக்கு வருவ வீட்டலர்து
ம் நா இங்க ஆர்ற ஆறு மணிக்கு ஆரைக்கல்லா நா களம்பனோ இப்டி கெளம்புனாதா ஆ கெளம்புனா இங்க ஆறு இருவதுக்குன்னு பஸ் ஒரு டூசினு ஒரு பஸ்ஸு
அத விட்டா
அது விட்டா அவ்ளோதா அதுப்பறோ அங்க காலேஜ் அட்டென் பண்ண முடியாது
ஆ தாடிய
உம் அப்பறோ ஒம்பதர மணி பத்து மணிக்கு தா பஸ்ஸு
நீ ஆறு இருவதுக்குன்னா எப்டி சாப்ட்டு கெளம்பி வருவ
அ சாப்டே முடியாது காலேல செய்யோ முடியாது அவ்ளோ நேரத்துக்கு செஞ்சோ எடுத்துட்டு போக முடியாது நா செஞ்சி எடுத்துட்டு போ மாட்ட அப்பறோ அங்க காலேஜ்க் போறது கரெக்டா எட்டே முக்காவுக்கு தா கூட்டிட் போவானுங்க
உம்
உம் அது பஸ் அங்கற உங்களுக்கு தெரியோல்ல காலேஜ் பஸ்னாவே கூட்டமா இருக்குன்
காலேஜில்ல வந்து அந்த ஓரத்துல இருக்க கிளாஸ் தானே
அ அங்க லாஸ்ட்ல இருக்குமே ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆமா ஹிஸ்ட்ரி தமிழு எக்கனாமிக்ஸ்னு இருக்கோம்
அங்க தா படிச்சியா பஸ்ட் இயரு அந்த ஆலமரத் த்துக்குள்ள போய் போற தானே அதே இதுலத நானு படிச்சே ஆமா தம்பி ஒன்னோடத படிச் சாங்களா அப்றோ
அவுங்க ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்
ஹிஸ்ட்ரியில படிச்சாங்க நீ எக்கனாமிக் ஒரே ஆனா ரெண்டு பேரோ ஒரே இயரு
அ இல்ல இல்ல ஃபர்ஸ்டு அவுங்க செகண்ட் இயர்ரு நா ஃபர்ஸ்ட் இயர்
ஓ அப்படி படிச்சிக்கலா சேரி செரி செரி அவுங்க எப்டி க அங்கருந்து இங்க வந்து படிச்சாங்க
அங்க ஹாஸ்டல்ல தங்கியிருந்தாங்க
ஓ
ம்
சேரி செர் ஓகே நீ டிகிரி வாங்கிடேல்ல
ம் வாங்கிட்டே நா டிகிரி வாங்கிட்ட
ம் சேரி சரி
இவா பொறந்ததுக்கு அப்புறம் தான் வாங்குனே
யே அதுக்கு முன்னாடி ய வாங்கல
இங்க கொரோனா இதுனால கொஞ்சோம் குடுக்கவே இல்லல்ல ரொம்ப நாள் ஆக்கிட்டாங்க
அ அ
ம் இப்பதா பொறந்து ஒரு மூணு மாசம் நாலு மாஸ்த்துக்கு அப்புறோந்தா போய் வாங்குன அங்க எல்லாருக்கும் குடுத்துட்டாங்க அப்ப நா இங்கயிருந்தே
உம்
அப்ப டிராவல் பண்ண முடியாது பிரெக்னன்டா இருந்தப்போ டிராவல் பண்ண முல்ல அதுக்கப்புறவு பொறந்ததுக்கு அப்புறந்தா போய் வாங்குன
ஓ சேரி சேரி உம் இப்போ ஒனக் கல்யாணாகி மூணு வர்ஷோ ஆகுதா
அ ஆமா
சேரி சேரி செரி
ம்
ம் அப்புறம்
ம்
ம்
சொல்லுங்க
அப்பாவோட ரிலேசன்லா பேசுவாங்ளா மாட்டாங்ளா
அதுதா அண்ணி அப்பா எறந்தப்பயே சண்ட போட்டு போயிட்டாங்க
ஆ அந்த ஒரு குட்டையா இருக்ரவர கூட நா பாரம்சில பாத்தே வேல பாத்திக்கிட்டு இருந்தா
ஆமா அவரு பேசுவாரு எங்க அப்பா மாியே இருப்பாரு அவரு
ஆமா
அவரு தான ஆமா அங்கதா வேல பாக்குறாரு அவரு பேசுவாரு அவுங்க வீட்டுக்கு போயிட்டு தா வந்தோ வ இப்ப வரும்போது கூட அங்க போயிட்டு தா வந்தோ ம் இன்னு ஒருத்தர்தா பேச மாட்டாரு
ஆ
ம்
அது எதோ அப்பாவோட பர்த்டேயில எதோ சண்ட வந்
ஆமா அங்க போயிட்டு இவுங்களே எங்க அம்மாக்கு தெரியாம சாவிய குடுத்துட்டாங்க அப்டி ப எதுமே அ அப்பதா அப்பாக்கு அஞ்சாறு நாளா என்னமோ ஆகுது அதுக்குள்ள இவுங்க பட்றசாவி எதுக்கு போய் எடுத்து பாக்கணு அது செரி யாரையாது கூட்டிட்டாவது போயிருக்கணு எதுமே பண்ல அவங்களா போய் பாக்குறேன்ட்டு அப்பாவ த என்ன இப்ப யாருக்கு நாங்க குடுக்க வேண்டியது இருந்தா என்ன பண்ண முடியு நாங்க எங்க போய் குடுக்குறது இப்போ ரெண்டு கிராம் தங்கோ நாங்க ஒருத்தங்களுக்கு குடுக்கணு அது காணோ அது எங்க போச்சுன்னே தெர்ல அது இப்ப எப்டி குடுக்குறதுன் தெர்ல அ அங்க பட்றைல இருந்தது அ காணோ இப்ப நம்ம அவுங்ககிட்டயு போய் கேக் க முடியல எங்க அம்மா அப்பயாது யோசிச்சிருக்கணு நம்ம அதுல எதுவு இருக்குதா ஏனா இப்ப நெறைய பேருக்கு பொருள்ல்லா இருந்தது கொடுத்துட்டோ நாங்க சாமிக்கு செய்ய வேண் செஞ்சாங்க என் செஞ்சாங்களா அது எங்க அப்பா பட்றையிலே எங்க எங்க வீட்ல வச்சிருந்தாங்க அதெல்லா குடுத்துட்டோ ஒருத்தவங்களுக்கு செயின் செய்ய சொல்லி குடுத்துருந்தாங்களா எல்லாமே வாங்கி வாங்கி குடுத்துட்டோ கரெக்டா
ம் ம்
இப்ப இது ஒன்னு மட்டும் மிஸ் ஆயிர்ச்சு அது எப்டி போச்சுன் தெர்ல அது கடைல இருந்தனால அது இல்ல காணோ
ம் ம்
ம்
அதெல்லா ஏ செய்றாங்க
ம் அது மாரி கேட்டதுக்குதா சண்ட வந்துருச்சு
ஆ
அப்டி என்ன எடுக்க போறோ நாங்க அதுல வந்து எதுமே இல்ல இரும்பு பித்தலையு தா இருக்குது இரும்புதா இருக்குது அத போய் நாங்க என்ன எடுக்கப் போறோ அப்டின்றாங்க
ஆ ஆ ஆ பட்ர எங்கன இருந்துச்சு வீட்டுக்கு பின்னாடியா
ஆ கொஞ்ச தூரோ தள்ளி போணு அங்க கோனாபட்லே ஆ ஆமா கோனாபட்லே ம்
சேரி சேரி சேர் சொந்த பந்தத்தையு சேக்க கூடாது எதுலையிமே
ஆமா
ம் சேக்காம இருந்தா தா நம்ம நல்லா வரமுடியு
ஆமா
ம்
ஆனா எல்லாருமே நல்லதுன்னே நெனைக்க மாட்றாங்கபா எப்டி நம்ம எது எடுத் துட்டு போலா எத
செத்த வீட்டுக்குள்ள வந்து என்னத்த சுருட்டிட்டு போலான்ந்தே பாப்பாய்ங்க சேரிம்மா சேரி இரு ஆ சேரி கூப்பறே ம்